ஹல்லோ
ஆ சொல்லுப்பா
வந்ட்டாங்களா
ஆ வன்ட்டாங்க என்ன செஞ்சன்னு கேட்டாங்க தய்வ் சாதனா வேற என்ன செய்யறது
ப்ப நானு போய் தயிர் தா வாங்கிட்டு வந்தே
ம் பசும் பால் தயிர் வாங்கிக்கிறதுக என்னப்பா நானே வாங்கறத இல்ல அது ஆனா அதுதா கொழந்தைங்களுக் குடுக்குணு நல்லதுன்றாங்க
அதுதா குடுக்குணு இங்க வருவாங்க அ கொழந்தைகல இருந்து பசங்களுக் குடுத்து வள்த்தா ஓகே அதுக்கு விட்டாங்கோ இப்ப நடுல குடுத்தோனா அது எந்த மாரி எஃபெக்ட் வருன் தெரியாது அது ரொம்ப கோல்டுன்றாங்க அது
ஆமா ஆமா அது நெய் அதுலே எல்லாமே செய்றாங் கில்லையா அதனால கோல்டுன் தா சொல்றாங்க இல்ல பசு மாட்டுப் பால் வாங்கி வீட்லே பொற ஊத்திக்லாம்ல
ஆஹ இங்க அந்த அளவுக்கு சென்னையில சோ அந்த அளவுக்கு மாடு அந்த இது பண்ண மாட்டாங்க இந்த மாட்டுப்பாலு அந்த அளவுக்கு கெடைக்காது இங்க நம்ம போன நம்ம போய் ஏந்து போய் வாங்கணு
நடுவுல அப்டிதா என்ன பண்ணே என் பையனுக்கு பாக்கெட் பாலே ஒத்துக்காது இது குடு த்து இல்ல எங்க மாமியருக்கு நா த்தனார் வீட்ல போய் ஒரு ரெண்ட் நாள் ஸ்டே பண்ண செரி எட மாரி எடோ இருந்தா கொஞ்சோ ஹெல் த் அவுனுக்கு நல்லா இருக்கு கொஞ்சோ ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவான் ஏன்னா இந்த நாலு செவுரு இங்கேயே வெளியவே சுத்திட்டு இருக்கா அதனால செரி எட விட்டு எடம் மாரி பார்க்கலா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்டின்னு மாறுச்சுப்பா அங்க மாட்டுப்பால் இல்ல பாக்கெட் பால் செரி குடுத்துட்டே குடுத்துட்டு ஆ அங்க ரெண்டு நாள் நல்லாதா இருந்தா ஆக்டிவா விளாடிட்டுதா இருந்தா எல்லாமே பண்ணிட்டு தா இருந்தா
ஆ
செரி அப்டின்ட்டு அங்க இருந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு வெயில்லே ஒரு டூ ஓ கிளாக் போல வெயில்லே கூட்டு வண்டாரு
ஆ
ஆ ஒ டூ எங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் கூட்டு வண்டாரு அங்க வந்து வெயில் நறைய இருக்கு அப்டின்ட்டு அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கு விட்டுட்டு பஸ் ஏறி வந்திருக்கேன்டு வண்ட அவுரு கெளம்பிட்டாரு செரி அதுவு ரொம்ப வெயில் தான அங்க இந்து கொஞ்ச தூர வந்தாவே அந்த வெயிலு அப்றோ இங்க எங்க ஊர்ல வந்து அங்க பஸ் ஸ்டாண்ல இருந்து வீடு வரைக்கு பைக் ல ஆ வெயிலு அதெல்லா சேர்ந்து என்னாச்சு அன்னைக்கு நைட்டு போல ஃபீவரு ஆ செரி ஃபீவர் தா எந்த ச்சு திரும்பு ஹெவி ஆயிடுச்சு ஃபீவரு செரி ஜோரோ அப்டின் ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வழியிலியே வாமிட் ஆன வாமிட்
ம் அதுவே ரொம்ப கஷ்டோ
திரி திரியா திரி திரியா வருது வெள்ள வெள்ளயா ஆ அந்த மாதிரி
பால்லா தயிரா வருது
ஆ அந்த மாதிரி வந்துச்சு கண்டியூஸ் சா ஒரு டுவெண்டி டைம்ஸ்க்கு எடுத்துட்டாபா தண்ணி குடிச்சாலு நிக் ல என்னோட ஃபீடிங் பண்ணாலு இல்ல ஒண்ணுமே இல்ல எதுமே நிக்கில அப்புற இந்த மாதிரி ஃபீவராக இருக்கு வாமிட் பண்றான்ட்டு அங்க நாங்க எப்போ பாக்குற இடத்துக்கே கூட்டு போய் காமிச் சா இந்த மாரி டேப்லெட் குடுத்தாங்க வாமிட் கு ஃபீவருக்கு சிரப் எழுதி குடுத்தாங்க செரி அந்த டாப்லெட் குடு த்துட்டு அதுக்கப்புறோ ஒரு தே டுவெண்டி மினிட்ஸ்கு அப்புறோ எது வேணா குடுங்க அப்டின்னாங்க அந்த டேப்லெட்டையு வாமிட் பண்ணிட்டா
அய்யோ
அதுக்கப்றோ என்ன ஆச்சு ரொம்ப டயர்டாயி சோர்ந்துட்டா சோர்ந்துட்டு எம்மேல சாஞ்சுட்டா ஆ எப்டினா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஆனா எப்டி இருப்போ ஆ நம்பளுக்கே ஒரு டென் டைம்ஸ் லூஸ் மோஷனோ வாமிட் டு இருந்தா நம்பளே எப்டி ஆயிடுவோ ஆளு ஆ கொழந்த ஒன்ற வய்சு ஆ அவ் சொல்லவா முடியு செரி அந்த மாத்ரி இருந்துச்சா செரின் ஹாஸ்பிடல் போனா அட்மிஷன்தா போட்னு அப்டின்டாங்க
அய்யோ அது ரொம்ப கஷ்
ஆ ஒரு ஒ அ அ போன வாரொ அ போன வாரத்துலதா கூட்டு போனோ திரும்பவு இந்த வார அட்மிஷனு எ நரம்பு கெடைக்கல கைல ஊசி குத்துறதுக்கு அவங்களா திட்றாங்க டாக்டருங்க உ புள்ளைய நீ தான்டி பத் பத்தரமா இப்டியே புள்ளைய நீ தான்டி பத்ரமா பாத்துக்கணு உ மாமியாரோ உங்கம் அம்மாவோ உ உன் புருஷனோ இவங்களல்லாம் பாத்துப்பாங்களா உன் புள்ளய உனக்கே பாத்துக் தெர்லனா எதுக் பெத்துக்குற அப்டி இப்டின்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஆமா கைல நரம்பு வேற கெடைக்கல அங்கங்க குத்தி குத்தி குத்தி எடுக்குறாங்க ரத்தமா இருக்குது அங்கங்க
ஏமா அது கைல கை நரம்பு குடுத்துவாங்க கை நரம்பு கெடைக்கலனா கால் நரம்பு குத்துவாங்க
முருகான்ற மாரி ஆயிடுச்சி என்னா டா வந்து அப்டின்ட்டு அப்ற திரும்ப அப்போ ஒரு மூண் நாள் நாலு நாள் ஹாஸ் ஹாஸ்பிட்டல்ல வெச்சு திரும்ப கூட்டு வந்த இப்போ லைட்டா எதன்னா ஒண்ணுனாவே நம்ளுக்கு பக்குனு இருக்குது ஆ நைட் அப் அப்டிதாப்பா அ லாஸ்ட் வீக் அப்பிடிதா ஃபீவர் சும்மா ஃபீவர்தா ஆ ஃபீவருக்கு வந்து இப்ப ஆ நார்மலா எப்டி எயிட் தேர்ட்டி நைன் நைன் ஓ கிளாக்லா தூங்கிடுவோ நைட்ல செரி அந்த மாதிரிதா யானையில போட்டு ஆட்ன தூங்கிட்டா திரும்பவு நாலு மணி மூன்ற வெரிக்கும்மே யானையில இருந்து எழல நடுவுல எழுந்துருவா ரெண்டு முறையாவது து பால்க்கு எழுந்துருவா ஆ சேரி அப் நானு தூங்கிட்டு இருக்கிறேப்பா எ ஹஸ்பன்ட் ந்த எழுப்பி இங்க பாரு சாரு கொழந்த இன்னு எழவே இல்ல எழுப்பு எழுப்பி பால் குடு அப்டின்ட்டு சொன்னாரு செரின்ட்டு பால்க் எழுப் பால் குடுக்கறதுக்கு எடுத்தா அனலா கொதிச்சிச்சு ஒடம்பு சேரி நேத் நேத்து அதே மாதிரிதா என்ன பண்ணா தூங்கிட்டா மூணே முக்கால் நாலு மணி வரிக்கு நானா திடீனு எழுந்து டைம் பாத்தா மூனே முக்கா
நீயே எழுந்து
அப்டி இன்னாடா எழல ஆ இன்னாட கொழந்த எழவே இல்லியே பசி பாலுக் கூடொ இன்னாடா அப்டின்ட்டு தொட்டு தொட்டு பாக்குற நாலஞ்சுமுற அப்ப கூட தூங்கன்து தூங்கனதுதா நல்ல வேல ஃபீவர் இல்லே நானு செரி ஆ ப்பா அவ நறிய இப்ப விளாட ஆரம்பிச்சிட்டா பகல்லயு நறிய தூங்குறது இல்ல ம் பகல்லயு தூங்குறது இல்லையா செரி நைட்ல அப்டி தூங்கிட்டா போலருக்குது டயார்ட்ல செரி நானு அய்யயோ பீவர் தா வந்துருச்சோ அப்டின்ட்டு நானு தொட்டு தொட்டு பாக்குறே பால் குடுத்துட்டு தூங்கிட்டா அவ கிளாஸ் கீழ வெச்சுட்டு கூட நாலஞ்சு முற கீழருந்து ஒடம்புல்லா மேல வரைக்கு தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு பாக்குற
நம்ம அந்த பயோ போகாது ஏற்கனே இப்ப பட்டுட்டோ நம்போ
ஆ ஆ பீவரா பீவரா பீவரா அப்டின்ட்டு என் ஏன்னு வெச்சுக்கோ நேத்து ஈவினிங்கே லைட் லைட்டா சூடா இருந்துச்சு ஒடம்பு அவனுக்கு ஆ அதனால சிரப் ஊத்தி விட்டுட்டு ஐய்யயோ எங்க ஹெவி ஆயிடுச்சோ திரும்பவு அப்டின்ட்டு தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு
அது நல்லா கியூர் ஆகுற வரைக்கு நம்ம மனசு அடிச்சுட்டே இருப்
அந்தா இந்த அஞ்சு வயசு எப்பிடிடா போகு எனக்கு
அது வரைக்குமே நம்ம வயித்துல நெருப்ப கட்டினு தா இருக்கணு
ஆமாப்பா அதுக்கே வந்து கொ கெழந்தைய பாத் கிறேன்னு அப்டி இப்டின்னு இருக்காத இப்ப விட்டுட்டேனா ஒடம்பு சோம்பி ஆயிடு பின்னாடி வேலைக்கு போக தோணாது அப்டின்றாங்க ஆ நம்ம இவன எப்டி சொல்றதுன்னா கொஞ்சோ ஸ்பெஷலா கேர் எடுத்துதா இவன பாத்துக்கணு அது வந்து புரிய மாட்டேங்குது ஆ ஆ அதா இவங்களாலயு முடில வயச ஆயிட்டுக்குது அவங்களையு நம்ம ஒன்னு சொல்றதுக்கு இல்ல
அவங்களா வெளியே போய் செஞ்சுட்டு வராங்க வீட்லேயு செய்றாங்க இவனையு பாத்துக்குவாங்க எப்டி நம்ம ட்டு நம்போ அவங்களையு எது சொல்றதுக்கு இல்ல சேரி ட்டு நான் வந்து சேரி சேரி அப்டின்ட்டு போயிறது சொன்னா அந்த டைமு இங்க இருக்கு வேக்கன்சி போறியா அப்டின்னா நம்ம அப்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது கொழந்தைய விட்டுட்டு போனோமே திடீர்னு எந்த டைம்ல ஏன்ன அவுன்னு தெரியலயே நம்மளுக்கு தெரியு அவங்களுக் தெரியுமா ந நல்லாதான இருக்கிறா அப்பிடின்னுவாங்க ம்க்ம் ஆமா ஆமா என்னா இருந்தாலு ஒரு பெ பெத்தவங்க கே கேர் பண்ணிக்கிற மாரி வராதுல யாரா இருந்தாலு
ஆமா
அந்த மாதிரி து ஐய்யோ நார்மலா தானே இருக்கா இன்னிக்கி அப்டிதா இங்க வந்து போனாப்ப எங்க மாமியா கண்ண அப் த்தி நல்லாவேதா இங்க பேசிட்டு போனா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷ கூட ஆவ்ல போனு அது மாரி கொழந்தைய தொட்டு பாக்கலையா நல்லாதா விளாடின்னு பேசிட்டு போனா கொழந்தை தொட்டு பாக்கலையா ஜொரோ எவ்ளோ நெருப்பு மாதிரி இருக்கு
ஆமா கவனிக்கிலியா அப்ப நீங்க எது பண்ணலியா
ஆ அந்த மாதிரி இது இவனுக்கு வந்து ஒன்றர வயசு ஆகுது ஏ பையனுக்கு இவன ரொம்ப ஸ்பெஷலா கேர் பண்ணிக்கனா மட்டுதா உண்டு ஆ இப்போ இவங்க வீட்ல ஆள் இருக் இருக்கிறதில்ல யாரு மூணு பேருமே இருக்கறதில்ல எங்க வீட்ல இப்ப நா தா டைம் டைமுக்கு என்ன வேணு இது வேணு இது குடுக்கணு அது குடுக்கணு அப்டின்ட்டு
பாத்து பாத்து குடுக்கணு இப்ப நம்மளு இல்ன்னா கொழந்தைக்கு நமக்கு தெரியு இந்த டைமுக்கு இது குடுக்கணுன்னு
ம்ஹீம் திடீர்னு ஆ அதனால அவங்க எதனா மாத்தி குடுத்துட்டா என்ன பண்றது அப்டின்னு ஒரு பயோ இவனுக்கு ஒண்ணு தொட்டாவே அப்டியே நாளா வருது அந்த மாதிரி இருக்கும்மோது என்னாப்பா பண்றது ஆ அதுக்கே பயோ சேரி தேர்னா எததா சொன்னாக் கூட சேரி போ றோ அவ்ளதா அப்டின்ட்டு கம்முனு ஆயிட்றது
ஆ தோ ஒரு நிம்ஷமா ஒரு நிம்ஷோ பையே வந்தால்ல ரீஃபருக்கு அவே வந்துகுறா
உம்
இந்த ரீஃபரு இதுப் பண்றாங்க இந்த பேனடிப்போல்ல பேனரு ஹலோ அந்த பே பேனர் செட் பண்வோல்ல அந்த கல்யாண்த்துக்லா பேனரு அதுக்கு இவுங்க எங்க அக்காது வெச்சிருக்காங்க அது கேக்க வந்துருக்காங்க ஃபங்க்ஷன் போல அந்த ரீஃபர் செட் வந்திருக்காங்க நேத்தே வந்து அந்தப் பையே அட்வான்ஸ் குத்துடுப் போனா
ஆ ஆ
ஆயிரபா குடுத்துட்டுப் போனா இப்பத்து வந்திருக்கா கேக்குர்த் துகு அதா குடுக்க போயிர்க்காங்க
சாப்ட்டுதா வந்தீங்ளா கடைக்கி
இல்லமா போ வந்துட்டு திரும்பவும் போனு வீட்டுக் இப்பதாம் போனே
தோ ஒரு மணி ஆயிருசே அவுரு சாப்ட்டு போவாரா இல்ல அப்டியேக் கெளம்பிடுவாரா
இல்லல்ல நா செஞ்சிட்டா சாப்ட்டு போயிருவாங்க இன்னாப் போயிட்டு நா வரேனு ஒரு மூனு மூன்றைக் வருவாங்க இம் மார்க்கெட்டிங்லாம் போவாங்க ஆஃபிஸ்ல மார்க்கெட்டிங்தாம் போவாங்க பக்கத்துல அந்த கிளைன்ட்டு போயிட்டு பேசிட்டு
னாப்பா புரில
கிளைன்ட்டு கிளைன்ட்டு மார்கெட்டிங் போவாங்க
ம்
அவெ கிளைன்ட்டுக் போய் பேசுவா கிளைன்ட்டு கிட்ட இந்த டிக்கெட்ருக்குல அந்த சம்பந்தமா இந்த ஃபளைட் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு அன்னு சம்பந்தமா கிளைன்ட் கிட்ட பேசுவாங்க பேச் நமக் ஃபோன் பண்ணா டைமிருந்தா எப்டியே வருவாங்க அது இன்னாப் பார்க் க்கத்ல எதா ஹோட்டல் நா சாப்ட்டுக்கறமா ரொம்ப லாங்கா இருந்துச்சா வீட்டுக்கு அந்த ஆஃபிஸ்க்கு லாங்கா இருந்ததுனா நா வெ வெள்லப் பாத்துக்கறமா நீங் இன்னா செய் வேறென்னா ஆ
குயில் இருக்கும் பாத்தீங்ளா ஐயோ நம்பிள்க்கு இன்னிக் எந்த வேல்யூ இல்லடா நம்ம ஃப்ரீயா இருக்லா அடின்ட்டு நெனைக்கிறப் ப்பதா எதாவது ஒன்னு புதுசா வரு
கெளப்பினு வரு நம்ளுக்கு புதுசா ம் ம் இப்டி நம்ப ‌ஒரு பிளான் போட் ட்றா நம்புளுக்குட்லானாயிடுது அப்டின்றமே நம்புளுக்கு நம்ப ஒன்னுப் போட்டாக் கடவுள் ஒருப் பிளான் போடாறு எனுப்
அத்தா ஐயோ நம்ம ஃப்ரீயா இருக்லா இப்ப கூட பாருங்க அ கொழந்தைக் முட்ட மட்டுந்தா வேக வெச்ச சாப்பாடு எ வந் டோ செஞ்சிக்லா அப்டின்ட்டு மாமியாருங்க வர்ட்டு செஞ்சுக்லா ஒருத் த்தர்தா வந்துகுறாங்க இன்னொருத்தர் வர்ல செஞ்சுகுலா அப்டின் ஒக்காந்துன்குறே நா கரெக்டா சமையல் ரூம் போறப்போ இவுரு அழுவ ஆரம்பிச்சுடுவாரு
இந்தோ இருமா நம்பர் குடுக்குறாங்க வாங்கிட்டு வரே ம் செரிங்க